நல்லா இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக் க்கே அப்பறம் இன்னைக்கி என்ன டாபிக் பத்தி பேசலாம்
இன்னக்கி நம்ம இந்த இது டெக்னாலஜி பத்தி பேச சல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அம்மி கல்லதா அரைப்பாங்க இப்ப கிரைண்டர் வந்துருச்சி அப்பல்லாம் வந்து வாஷிங் மிஷின் இருக்காது துணிலதா கையில தா துவப்பாங்க ஓருவேள இந்த டெக்னாலஜிங்கள பத் த்தி எது எதுக்கு எந்தெந்த டெக்னாலஜி வந்திருக்கு அப்டின்றத அத பத்தி இன்னைக்கி பேசுவோம்
ஓகே ஓகே ஆமா அப்ப டெக்னாலஜி வளந்துருக்குதா எல்லா விதத்திலயும் ம மனுஷருடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தந்திருக்குது ஆஹ் மனுஷன் ஒரு முனைையில இருந்து இன்னொரு முனைக்கு அதிவேகத்துல மின்னல் வேகத்தில போவான்னு சொல்லி முன்னாடியே க முதியோர்கள் வந்து குறிச்சி வச்சிருக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு வருது இப்பதா நம்ம பாக்கிறோம் இல்லையா ஜெட் வேகத்தில போக ஜெட் வந்து பிளைன் தா நம்ம பாத்ருக்கோம் ஜெட் வேகத்ல போகக்கூடிய ரயில் வந்து க்குனு சொல்றாங்க அப்ப எவ்ளோ துரிதமா வந்து மனுஷன் ஒரு முனைல இருந்து இன்னொரு இன்னொரு ஊருக்கு தூரத்து இருக்க தேசத்துக்கு போக முடியும்ன்றத பாத்துக்கங்க சரியா அதுல தொடங்கி இப்ப வீட்ல நம்ம கிச்சன்ல பாத்தோம்னாக்க ஆ த பட்டன தட்டுனா தட்டுல ஒரு இட்லியும்னு சொல்லி அந்த காலத்து பழைய சினிமால ஒரு பாட்டு வ எனக்கு இப்ப ஞாபகம் வருது பட்டன தட்டுனா தட்டுல இட்லி வருமா இது எப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட ஒரு பாட்டு இது அ கலைவாணர்ன்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு காமெடியன் வந்து பாடுவாரு இப்ப பாத்தீங்கன்னா அது அப்டியே மெய்யாயிருக்குது இப்ப ஒரு பட்டன தட்டிடா போதும் நெறைய இப்ப ஜப்பான் டெக்னிக் லா பாருங்களே ஒரு பட்டனை தட்டிடுவாங்க அத வேண்டிய காய்கறியை வெட்டி போட்டுருவாங்க அந்த காய்கறி கூட அதுவே வெட்டிக்கும் காய்கறிய அப்டி இன்சர்ட் பண்ணா அதுவே வெட்டிக்கு என்ன மசாலாவோ அதுவே ஆட் பண்ணிக்கும் என்ன அத கரக்கணுமா கரச்சிக்கும் அதை கொழைக்கணுமா கொழச்சிக்கு எல்லாத்தையு ஒன்னு சேந்து எல்லாத்தையும் க க ஒரே கலவையாக்கி அது எதுல வாக்கணுமோ அதுல வாத்து கடைசில வந்து என்ன வரும்னாக்கா நம்ம சாப்புட்ற அளவுக்கு நம்ம தட்டுல வந்து வரும் அப்ப பாருங்க எவ்வளவு இது வந்து ஒரு பக்கத்துல நமக்கு சந்தோஷத்த குடுத்தாலு மறுபக்கத்துல என்னன்னா விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இப்ப குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இப்ப குரங்கு மாதிரி நம்ம இல்ல ஆனா மனுஷன் ஏ அவன் குரங்குக்கு இருக்க வாலு நமக்கு இருக்கா இல்ல குரங்குக்கு கையால தலைய சொறைஞ்சிக்கிட்டு அப்டி இப்டின்னு பண்ணு நாலு கையால நடக்கு அப்டியா இப்ப மனுஷன் நடக்குறா இல்ல ஆனா என்ன ஆகும்ன்னாக்க எந்தெந்த உறுப்புகள் வந்து து நம்ம தொடர்ச்சியா வந்து யூஸ் பண்ணலையோ அது எல்லாமே வந்து வெஸ்டீஜியல் அதாவது செயலிழக்கப்பட்ட ஒரு உறுப்பாக மாறிவிடும் அப்டிதா நம்ம இதுல ஒரு உறுப்புல இப்ப பறவைல இருந்த அந்த மண்ணு கல்ல சேக்கக்கூடிய டால்பெர் வந்து இப்ப நமக்கு வந்து என்னவா மாறிருக்கு அந்த அந்த இரப்ப பை வந்து அந்த கல்லு மண்ணல்லா சேக்றதுக்கு தனியான ஒரு இதுவே நமக்கு வந்து இப்ப கிடையாது சோ அந்த மாதிரி இப்ப நம்ம கைகளையோ கால்களையோ கரங்களையோ வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணலனு வச்சுக்கோங்களே என்ன ஆகும் நிச்சயமா அது செயல் இழந்து போயிடும் அதுதா வந்து ரொம்ப வேடிக்கையா ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்திரிகையில இப்டித்தா போட்டுருந்தாங்க மனுஷ வந்து அதிகமா து அ நியூ டெக்னாலஜி வேணும் புது தொழில்நுட்பம் வேணும் வேணும்னு சொல்லி அவ யோசித்துக்கிட்டே இருக்கறது னால அதுவு இப்ப நுண்ணறிவு வந்துட்ச்சி எல்லா வந்து எந்திரமே ஆ ம எந்திரமயமாயி எல்லாமே யந்த்ரொ செய்ற மாரி ரோபோக்கல்லா வந்துட்ட நெலையில அவ மைண்டு மட்டு ம மூல மட்டு அப்டே திங்க் பண்ணிட்டே இருக்கற்துனால மண்ட மட்டு அதே சைஸுல இருக்குமா இப்ப நமக்கு எவ்ளோ மனுஷ் மனிதனுடைய மூளை எவ்ளோ அளவு மண்ட எவ்ளோ அளவுன்னு ஏற்கனவே விஞ்ஞானத்துல வகை எடுத்து சொல்லப்பட்ருக்கு ஆக அதுலருந்து என்ன ஆகுணாக்க மத்தபடி இருக்கிற உறுப்புக்கள் எல்லாம் வந்து அவ்வளவா செயலெழுத்து போகும் கால் வந்து சூம்பி போன காலா சூம்பி போன கையா அப்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆனாக்க அப்ப பாருங்கப்ப மனுஷனுடைய தோற்றமே மாறி போயடு பாருங்க இது ஒரு பக்கம் இந்த நவீனமயமாகதல் மனுஷனுடைய உடம்புலுமே என் நாளுக்கு நாள் வந்து உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகள் வந்து செயல்படாம இருக்குதோல்லாம் இப்ப குளிக்கறிறது கூட பாருங்க போய் ஒரு கேபின்ல உட்கார்ந்துகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பட்டண போட்டா போதும் அதுவே சுடுதனிய கலந்து உடலுக்கு ஏற்ற இதல்ல வந்து வெப்பநிற விட்டு அதுவே சோப்பு போட்டு அதுவே கழுவி எல்லாம் பண்ணி திரும்ப நம்ம அப்படியே புதுசா ஒரு பொம்மைையை எடுக்கிற மாதிரி நம்மள வெளியில கொண்டு வர மாரி பண்ணிடும் ஆக இந்த மாதிரி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போய் இருக்கு இப்ப எத பார்த்தாலும் பாருங்க அந்த கலப்படம் இந்த கலப்படம் அத போட்டு இத போட்டு அப்டியாக அந்த ருசிய வந்து மேம்பட செய்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க டெக்னாலஜி னு சொல்லிட்டு இப்ப நம்ம சாதாரணமா கத்தி வச்சு உருளைக்கெழங்கு வெட்டுவோம் ஆனா அதுக்குன்னு ஒரு பெரிய மெஷின்னு அது முக்கோணத்துல இருக்கணுமா ரவுண்டா இருக்கணுமா பிறை வடிவத்துல இருக்கணுமா அதுக்கு அதை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி அதுக்கு ஒரு மெஷின்னு அது பண்ணி அத வருது அந்த லேஸ்ன்னு விறக்கிறாங்க அதுல வெங்காய போடுறாங்க பூண்ட போடுறாங்க சீச போடுறாங்க அத இத கலக்குறாங்க ஒவ்வொரு நாளும் என்னாகுது புது புது உணவு பண்டங்களா வெளியில வருது ஆக உணவு ரீதியாவும் சரி புதுசா வருது மனுஷன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ப அப்பல்லாம் நாங்கலாம் வந்து நானு ஆராய்ச்சி பண்ண போது எங்களுக்கு வந்து அந்த டிசிஎஸ்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுரைய வந்து தொகுப்ப வந்து ஆஹ் டைப் மிஷின் தான் பண்ணும் இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது நம்ம சும்மா வாயால சொன்னாவே போதும், சாட் ஜி பி டியும் சரி வேற ஆப்புங்கெல்லாம் என்ன பண்ணிடுது அத அப்படியே து பண்ணி ஸ்கிரிப்டடே அப்டியே வெளியில கொண்டு வந்து நமக்கு கைல தந்துருது அப்போ ஒரு ஆராய்ச்சியானது ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் நடத்தப்பட்டது இந்த காலத்துல ஒரே ஆண்டு முடிச்சிர மாதிரி எல்ல நவீனமாக பட்டுயிருக்கு அப்ப எல்லாதுளமே துரிதம் துரிதம் ஆகா இப்ப எல்லாம் இப்படி துரிதம்ம தனால பிள்ளைகளு அப்டியே ஆயிட்டாங்க எட்டு வயவு ஒரு இருவது வயசுல தெரிய வேண்டிய விஷயங்கள்லா இப்ப நாலு வயசுலே தெரிஞ்சிடுச்சி அ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஸன் சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு குடுக்கப்படுறதுனால அ மீடியாக்கள் மூலமா டீ வி மூலமா ம மொபைல் மூலமா அப்றோ நெறைய காரியங்கள்லாம் அது அந்த ரீல்ஸ்ன்றாங்க துன்றாங்க இதுல எல்லா போட்டு போட்டு என்ன பண்ணிறாங்க அதிக அளவுல சின்ன பிள்ளைங்களே இப்ப வந்து ந இப்ப ய ம பேரல்லா பாத்தீங்கன்னா அவனே ஸ்கரால் பண்ணி குடுப்பா நா கூட ப ப அது யோசிப்பே அப்டி கை வெப்பா அப்டி ஸ்க்ரால் ஆயிடு சோ அந்த அளவுல வந்து அவனுக்கு வ க த்ரீ ப்ளஸ் தா அவ அ அவனுக்கே அந்த மாதிரி ஒரு க ஒரு இன்க்ளேஷன் வந்துருது பாருங்க அப்போ பிள்ளைகள் வந்து அறிவுத்திறன வந்து இந்த வயசுல இப்புடி ஒரு நம்ம காலத்துல்லா இருவது வயசுக்கு எங்க காலத்துல்லா வந்தது இப்பெல்லா வந்து மூணு நாலு வயசுல்லே வந்துருது அப்ப எல்லாத்துல்யுமே வந்து நவீனமயமாக்குதல் எல்லாமே வந்து புதுமையா இருக்குது எல்லாமே வந்து புதுசு புதுசா வருது இது எதுக்குனாக்க இதனாலியு என்னவோ தெர்ல எல்லா துரிதமாகுறதுனால அன்பு செலுத்தனுமா அதுவு துரிதமா வந்துட்டு துரிதமா போய்டு ஆக இப்ப ஒரு குயிக் சேன்டு மாதிரி இப்ப மண்ணு இருக்கா இது மண்ணு வந்து சீக்கிரத்துல தண்ணிய உள்வாங்கு மண மணல காட்டி மண்ண காட்டில மணலு வந்து என்ன பண்னா அதனுடைய பொராசிட்டி அதிகமா இருக்கறத்னால எவ்வளோ சீக்கிரத்துல உள்வாங்குதோ அவ்ளோ சீக்கிரத்துல கீழே விட்ரு அதனாலதா மண் ம மணல்ல வந்து தண்ணி தங்குறதே கெடையாது அதே மாதிரிதா மன்ஷ அப்டி இருக்கா ன்ட காரியங்கள் எல்லா எல்லா புதுசு புதுசா இது சீக்கிரு சீக்ரமா எல்லா பண்றோ சிக்கரமா ஒரு எடத்துக்கு போனு சீக்கர கெளம்பு சிக்கர கெளம்பு சீக்கிரமா பிள்ளைய அ ஸ்கூலுக் கெளம்பறதுக்கு சீக்ர சீக்ர சீக்ர சீக்ர சாப்டு சீக்ர சாப்டு வாயில வெச்சு திணிக்கணு சீக்கிர வண்டில ஏறு சீக்ர வண்டில ஏறு சிக்ர வண்டில ஏறு அ அப்பறோ கொண்டு போய் சோத்தோனே சீக்கிர ஸ்கூல் வுட்ருச்சு வா வா வா வா ஹோமொர்க் பண்ணு உக்காரு உக்காரு உக்காரு உக்காரு வெளயாட போனாலு சீக்கர வெளையாடப்பா வெளையாடப்பா விளையாடப்பா அந்த க்ளாஸ் போ இந்த க்ளாஸ் போ ஆக சீக்கிரோ சீக்கிரோ சீக்கிரோ இதுதா வந்து மாற்றம் மாற்றம் என்பது வந்து மாறாததுன் நம்ம சொன்னாலுமே கூட இந்த மாற்றங்கறது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேகத்துல வந்து போயிட்ருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா இந்த சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பங்களல்லா வந்து அ கன் என்ன எதுக்கு கண்டுபிடிச்ச க்காங்க எதுக்குனே தெரியாம எல்லாத்துக்குமே வந்து இருக்குது ஏனா மனுஷன்கள் வந்து சோம்பேறி ஆக்குற அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்கு பாத்தீங்ன்னா அ தூங்கத்துக்கு கூடோ அதுக்கு ஒரு விதமான ஒரு மிஷின்லா இருக்குது அது அத வந்து அழுத்திட்டே இருந்தா அது நல்லா மசாஜி பண்ற மாரி இருக்கு தூங்கி வாங்களா அத் மாரி குளிர்காலந்தா அதுக்கேத்த மாதிரி அந்த ஒரு ப்ளாங்கெட்டு அது அது வந்து அப்டியே வாமா வச்சுக்குமா அப்றோ அந்த அ இது அ ஏசிலேயே வந்து இப்ப ஏ ஐன் வந்துருச்சு ஆன் பண்ணு ஆப் அ ப்டினா வா வாயிலே சொல்ட்டா போது அது ஆஃப் ஆயிடு ஆன் ஆயிடு அது மாரி டிவில்யு வந்து அந் மார்தா தொல் தொலைக்காட்சி அப்டி தா அ இது ம் அலெக்ஸ் ஸான் சொல்லிட்டு ஒரு இது ஸ்டிக் இருக்கு அந்த இத வச்சி நம்ம வாயிலே வச்சி சொன்னம்னா நம்ம என்ன கேக்குறோமோ அத வந்து அத ப்ளே பண்ணு சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சி எல்லாமே வந்து மிஷின் ஜென்ரேட்டடா ஆனனால மக்கள் வந்து இந்த லிஸ் ப்பனாவே ஆ ஆயிட்டாங்க ன வந்து ஒரு ம் இப்போ உண்மையான ஒரு அனு செலுத்தவோ இல்ல எமோ அ எமோஷ்னலா வந்து வெளிப்படுத்தவோ வந்து அவுங்களுக் தெரியில அப்டியே சாதாரணமா அப்டியா செரி அழாத வா போலா அப்டியா செரி ஓகே போகாத அப்டியா செரி ப்ச் அதோட ஒரு அந்த நிம்ஷோ ஒரு ரெண்டு மிஷ் ஷ்டத்துக்கு இருக்குமே தவர அதுக்கப்றோ அவுங்க வந்து அத பத்தின நெனச்சோ வருத்தப்பட்டோ வந்துனு அதெல்லா எதுவு சொல்லாத மாதிரி அந்த மாரி ஆயிட்டாங்க மனுஷங்க அதாவ்து ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு காலகட்டத்துல தா நம்ம இருக்கிறோ நெனைக்கிறே ஏனா அடுத்து வர தலைமுறைகளுக்லா உன்னு இத பத்தி இந்த ம் இது எல்லாமே மிஷின் சம்பந்தப்பட்டதா இருந்தாவே வந்து அ எனக்கு அ அது தெரில எப்டி இருப்பாங்கன்ட்டு ஏன்னா அ படிக்கிற ப பசங்களே வந்து சாட் ஜி பிட்டில வந்து எந்த கேள்வி கேட்டாலு பதில் சொல்லிடுது அதனால அந்த மூலன்றது ஒண்ணு வந்து பயன்படுத்துறதுக்கே வந்து அவுங்களுக்கு அ இல்ல அ வ அந்த டைமே இல்லாதனால ஒட்னே ஒட்னே போட்டு எட்த்துறனால அ அந்த சிந்திக்கும் ஆற்றல் யோசிக்கும் திறோ அதுக்கப்றோ ம் அந்த கலை திறன் இது எல்லாமே வந்து கொஞ்ச கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருதுன் தா நா நெனைக்கிறே ஏனா அந்த அந்த க கலைவ கலைஞர்கள்லா வந்து எந்த அளவுக்கு யோச் யோச் வரஞ்சிருப்பாங்க யோச்சி யோச்சி சிற்பத்த செதுக்கிருப்பாங்க அப்றோ நோ பான செய்றவங்க வ வெவ்வேறு வ வித விதமான வ வடிவங்கள்ல வந்து அந்த பானைகள செஞ்சிருப்பாங்க ஒரு துணி அ ஆடைகள் வந்து வடிவமைப்பங்களானு எந்த அளவுக்கு வந்து அதய அழகுபட்த்னா எப்டி மாத்தி மாத்தி செஞ்சா இருக்குனு ஒவ்வொரு துறைகள்லியு வந்து அவுங்க யோசிச்சு யோசிச்சு செஞ்சு பாத்து அதுக்கு வந்து நேரோ காலங்கள் வருஷங்கள் வந்து நெறைய இருக்கு ஆனாலு அதோட அ வெளி அவுட்புட் வந்து தோற்றோ வந்து கொஞ்சோ நல்லா ஒரு ம் அ ஒரு முன்னேற்றமா இருக்கூ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதுக் ருந்த்தாலு ஒட்னே அ இந்த வ தொலைபேசிய சார்ந்தது. இதுனால எல்லாத்துக்குமே வந்து ஏ ஐல்ல வந்து அவுங்க போட்டனால ஓட ஒடனே ஒடனே பதில் குடுக்குது ஒடனே வந்து அ ஈஸியா முடிக்கிறதுக்கு சொல்லுது அப்ப வந்து அந்த ச சிந்திக்கும் ஆற்றல் அ செயல்திறன் இதெல்லா வந்து வந்து வேலை செய்யுமா இல்ல வரு காலங்கள்ல இதெல்லா இருக்குமானு எனக்கு தெரியல
ஆமா ஆ நீங்க சரியா சொன்னீங்க ஆக டெக்னாலஜி பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகுது மனுஷ வந்து சோம்பேறி ஆகிட்டே போறா தா நா சொல்லலா ஆக காத்திருந்து பாப்போ இன்னு என்னென்ன புது புது வினோதங்கள் ஆ ச சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொழில்நுட்ப வல்லமையினால வரப்போதுன்றத நம்ம அ நம்ம இப்ப கொஞ்ச பாக்கறோ இன்னு வரப்போற சந்த திகள் அதிக அதிகமா பாப்பாங்கன்னு தா நானு நம்புறே ஆ ஆ அந்த நேரத்த நீங்க ஷேர் பண்ணிட்டுது க்காக நன்றி அ மீண்டுமே நாம் சந்திப்